எப்பற்ரா இருக்கெ
ஆ
ஹலோ நல்லா இருக்கியாடா
ஹலோ
கேக்குதா டா நா பேசுறது குட்டி கேக்குதா நா பேசுறது
அ
ஆ கேக்குதுப்பா
ஆ கேக்குதுங்க்கா ஆ ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களாங்கா
ஆ நல்லா இருக்கம்
ஆ நல்லா இருக்கேங்கா சேரி சேரி டின்னர் முடுஞ்சுதா
ஆ முடுஞ்சது இப்பதா ஜஸ் நௌவ்
சேரி சேரி ம் சேரி சேரி ச்சேரி கா வெயில் ம் இங்கியு முடுஞ்சுர்ச்சுங்கா
சேரி சேரி குட்டிஸெல்லா நல்லா இருக்காங்களா
அ எல்லா நல்லா இருக்காங்க ஊர்ல வெ மழ பெஞ்சுதாங்கா வெயிலு ஓவரா இருக்குங்களா
ஐயோ மழ பொ டு ரெண்டு வாரோ ஆச்சு மழ பேஞ்சு அது எதுக்குடா பேஞ்சுதுன்னு ஆய் போச்சீ இப்ப பயங்கர வெயில் பேயிது
அதுதா அந்த மழை பேஞ்சுது ஹீட் நல்லா இதா அதிகமாயிருச்சு
ஆமா அந்த பேஞ்ச ஒரு ஃபோர் ஃபை டேஸ் கொஞ்சொ நல்லாதா இருந்துது ஆனா இப்ப இப்ப அதுக்கு ஆப் போசிட்டா மழ வருமா வராதா அப்டிங்கிற எதிர்பாக்கற ரேஞ்சுக்கு இருக்குது
அ அங்க குட்டீஸெல்லா தூங்கிட்டாங்களாங்கா
ஆ தூங்கிட்டாப்பா
சேரி சேரி சேரிங்கா சம்மர் லீவ் தான நீங்க எங்கெயு வெளியெல்லா போலையா
இல்லப்பா எங்க்யும் போவல எங்க போறதுன்னே தெரியில்ல
ஆ
சேரி அப்பறொ இந்த வெயில்ல சுத்துறதுனாவே கொஞ்சொ கஷ்டமத்தா இருக்கு எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் மாரி போனா நல்லா இருக்கு
அ அ
மத்தபடி எங்க போய் சுத்துறது இந்த வெயில்ல
அதா அதா ம்
குட்டிஸ் எல்லா மொதல்ல வெயில தாங்கணு
ஆமாமா ம்
முடியல அவங்களல்லா ஒரு மன்நேரோ வெயில கூட்டு போய்ட்டு வந்துட்டா போது மயங்கி போட்டு உழுந்துருவாங்களாட்டு இருக்குது அந்த ரே
ஆமா ஆமா
அப்பறோ என்ன பண்றது சொல்லு ஒண்ணு பண்ண முடியல சாப்ட புடிக்கல இருவத் நாலு மண்நேரமு கர்டு மோரு தண்ணி ஜூசு
ஆமா
இதுதா தோணுது சாப்லான்ட்டு மத்தபடி எதையுமே விருப்பப்பட்டு சாப்லானு தோணல
சேரி சேரி்ங்க்கா பாப்பாக்கு வெளையாடுறதுக்கு அங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா
அ பக்கத்துல ஒரு பாப்பா இருக்கா அடிக்கடி அவனுக் லீவுனாதா ஊருக்கு வருவா
ம் ம்
அவங்க வீட்டுக்கு இவங்க போவவு இவங்க வீட்டுக்கு அவங்க போவவுன்னு மாறி மாறி போயிட் இருக்கிறாங்க எப்டியோ அவங்கள ஆக் குபய்டா வச்சுக்கிறதுதா பெரிய விஷயமே
ஆமா எப்ப குடுத்தாலு சாப்ட்ருக்காங்க அ வேற ஏதாவது நம்ம டைவட் பண்ணி
ம் ம் ஆமாப்பா
ம் ஏதாவது கார்ன் மாறி எல்லா போட்றாலாங்கல்லே அ
இங்க எங்கப்பா போடுறது சம்மர் கேம்ப்பு இங்க ஒண்ணு பெருசா போடல யாரு ஸ்கூல்ல எதுவு
சேரி சேரி
ரொம்ப சிட்டி சைடாருந்தா தா போடுறாங்க இந்த பக்க சைடுல்லா போட்றதுல்ல பெருசா அதனால சேரி இந்த ரெண்டு மாசதா கொஞ்சோ ஜாலியா இருக்க போறாங்க இல்லன்னா கா அ என்னது குதிரைக்கு லாடம் கட்ன மாதிரி காலையல எந்திரிச்சது ஸ்கூலுக்கு போகணு காயந்தர வரணு ஹோமர்க் பண்ணணு படிக்கணு அப்றோ தூங்கணு திரும்ப கால்ல எந்திரிக்கணு
அவ அவங்க அத செஞ்சாங்கன்னா அந்த டெய்லி ரொட்டின செஞ்சாதா நம்மளுக்கு ரொட்டீன் கரெக்டா இருக்கு
ஆமா இப்ப எல்லா கண்ணா பின்னானு போகுது சமாளிக்க முடியல
அ நம்ம ஒ அவங்க போடுறத பொறுக்கியேக்குறோ மறுபடியு அவங்க எடுத்து போடுவாங்க அதே வேலையா இருக்கு நமக்கு
நோ நோ நோ நோ நாம பொறுக்கி வைக்கிறதல்லா இல்ல நீ எடுத்து வச்சுட்டு போ அப்டின்னு சொல்லிட்டு தா அடு அடுத்த வேலைக்கு விடுறது இல்லனா நாமளே எத்தன நாளைக்கு பொறுக்கி வைக்கிறது அய்யயோ இதுலயே ரொம்ப டயர்டாயிரு அவங்க போடுற குப்பைய க்ளீன் பண்றதே பெரிய விஷயோ இதுல வந்துட்டு அவங்க கழச்சு போடுறதயு நாம எடுத்து வைக்கணுமா
ஆமா
ஆமா அது ரெண்டு பேர் இருந்தா அது ரொம்ப சடையாதான இருக்கு சமாதான பண்ணவே சரியா இருக்குமே
ஆமா ஆமா ஏ எதுக்கு எடுத்தாலு அடிச்சுட்டா கிள்ளிட்டா அடிச்சட்டா கிள்ளிட்டானு ஆமா இதேதா முதல பொறந்தது அடிச்சிரு ரெண்டாவது பொறந்தது தொட்ட உடனே சினுங்கு ஐயோ அம்மா அம்மானு இத ரெண்டையு மேக்குறதுக்கே ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு பத்தாது நம் மேய்ச்சிட்டு ரெஸ்ட் எடு
நாம சிசிடிவி மாரி அவங்கல வாட்ச் பண்ணிக்கிட்டே உக்காந்து இருக்கணு
ஆ ஆமா யோசிக்கவே முடியாது அதுக்கு ஒரு செகண்ட்ல எதாவது செஞ்சுக்காங்க உம்
இருக்கிறாங்ளா
சாப்பறதுன்கா இப்போ தம்பி ஸ்கூலுக்குல்லா கொஞ்ச எடுத்துட்டு போறதுனால ஓரளவுக்கு பரவால
உம்
அப்ரோ அப்டுபஸ் இப்ப ஸ்கூலுக்கு போறதுனால ஒன்னு பிரச்சன இல்லைங்க்கா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடிதா ரொம்ப சாப்படுறதுக்குல்லா பிரச்சனையா இருந்துச்சே
ம் உம்
அங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுறாங்கல்ல மத்தியானோ எல்லாரு பாக்குறாங்கல்ல கிட்ஸ் மத்த கிட்ஸ் எல்லாத்தையு பாக்றதுனால இப்ப இப்பதா கொஞ்சோ பழகுறாங்க ஆனா இந்த காயெல்லா சாப்ட மாட்டாங்க வெறும் ரசோ தயிர் இந்த உருளக்கிழங்கு பொரியலு இததா அந்த மாதிரிதா வெரைட்டி ரைஸு ஒரு பிரை அந்த மாரிதா எடுத்து போறாங்க
ஓ ஆனாலு ரொம்ப ஆயில் கண்டன்ட் குடுக்க கூடாதுப்பா
ஆமாங்கா கண்டன் குடுக்க கூடாதா என்ன அதுதா சாப் டுவங்றாங்க சேரி எதயோ ஒன்னு அங்க சா போய் எடுத்துட்டு போய் சாப்டுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்ரோ நம்ம ஏதாவது ஊட்டிக்கிலா அப்டிஞ் சொல்ட்டு
பூரி சப்பாத்தி
பூரி சப்பாத்திலா சாப்டுவாங்க அந்த சப்பாத்திலயே பீட்ரூட் சப்பாத்தி இந்த பீட் ரூட்ட அடிச்சி சாவு எடுத்து அத ஊத்தி பெசஞ்சி
அ அ
பீட்ரூட் சப்பாத்தி கேரட் சப்பாத்தி அந்த மாரி குடுத்துருவ
சேரி செரி
அதனால அது அப்ப அப்போ அப்டியே சாப்டுக்குவாங்க அப்புரோ அந்த மாரிதாகா போகுது உம் அவ அவ்வ நீங்க என்ன நீங்க லன்ச் பாக்ஸ்க்குலா என்ன குடுத்து உடுவீங்க
நாம காயின்னு சேத்தா அதுல வெங்காயோ இருக்க கூடாது தக்காளி இருக்க கூடாது தக்காளி தோல் பாத்தா எடுத்துச்சுருவாங்க தக்காளி தோல் வாய் குல்ல போச்சுனே வேற வொமட்டு வொமட்டுவோ பாரு
நாம வந்து வெங்காயோ எடுத்துட்டு தா கூட்டுவோ ஆனா முன்ன ஆஹ் அதுல ஒண்ணு இருக்கும் உட அது வாயில இருந்து நோண்டி குடைஞ்சு எடுத்துட்டு தான் வேற அடுத்தது
அப்புடி எடுத்துட்டாலாவது பரவாயிலியே இத வாயில போட்டு வெங்காயம் இருந்ததுனாவே தொ வாய போட்டு வெங்காயம் எங்க இருந்துதான் அவளுக்கு சிக்குமோ தெரியாது அப்படியே நாக்குல தள்ளி அதை எடுத்துடுவா இல்லைன்னா வாய்க்குல போட்டு எனக்கு ஒமுட்டுது இதுல என்னையுமோ இருக்குது அப்டிம்பா எடுத்து காரத்துட்டு அப்புறம் வெங்காயம் அடின்னா அப்புறம் அதை ஒதுக்க வச்சருவா அந்த சாப்பாட்டு அவ்வளோதான் இதெல்லா இல்லாம எப்படி குழம்பு வச்சு குடுக்குறதுன்னு தெரியல கொஞ்ச சத்தா குடுக்கணுமே அவர் என்ன பண்றது அப்பப்ப சேமியா குடுக்கறது அப்புறம் ஆனாலும் குடுத்துட்டுருவேன் ஸ்கூல்க்கு குடுத்து விட்டா எதாருந்தாலும் இறங்கிடும் நம் வீட்டுல குடுத்தாதான் எனக்கு என்னது கேரட்டா எனக்கு புடிக்காது ஃப்ரூட்டா எனக்கு பிடிக்காது அப்படின்னு டயலாகு தான் அடிப்பாங்க போதும் போதும் ஆயிரும் அப்புறம் காய் பீக்கங்காலா நல்லா சீவிட்டு குழம்ப வச்சா ஒரு டைம் சாப்டுவா ஒரு டைமு எனக்கு இது புடிக்காதே இது நேத்துதானே செஞ்ச அப்படிம்பா
ஆ
உம் உங்க கொடுமைல்லாம் நாமல்லாம் சின்ன வயசுல இந்த ராவடியெல்லா பண்ணல என்ன குடுத்து எத கொடுத்தாங்களு
பண்ணலாம் உம் உம்
அப்பனா வெங்காயத்தை ஒதுக்கணுமா தக்காளி ஒதுக்கணுமா இவங்க
அப்படியே ஊட்டி விட்டுறாங்க வா இந்த ஒரு இந்த பக்கம் ஒரு ரீதி இந்த பக்கம் ஒரு ரீதி
இப்ப இடி இடிச்சாலும் வேலைக்க ஆவாது
ஆஹ் ஆமா என்ன பண்ணாலும் அஹ் அது வாய்க்குள்ளாரே நிக்கும் நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டு முட்டைக்கண ட முடிச்சுட்டு இருக்குறதுதா அதுதான் அப்புறம் அப்படி இருந்தால நம்ம என்ன பண்றது
அப்புறம் அதுல வேற டிவி போட்டகணும் சாப்பிடும் போது டிவி பாத்த பாத்ததான் சாப்பிடுவாங்க சோ அது கார்ட்டூன் சேனலாத்தான் போடணும் நம்மள பக்கவே உடாதுங்க அத பார்த்தா வாயில போடுறதோட சரி அது அப்படியே கடவாயிலயே தேங்கி நிற்க அப்புறம் கடவாயில ஒரு கூட்டு குத்துனும் அப்புறம் தான் அது மெல்லும்
ஆஹ் இவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கே நம்ம தனியா ட்ரைனிங் எடுத்துக்கணும்கா
கண்டிப்பா வேணும் அந்த பேஷ வேணும் ஏன்னா வாயில வ வச்சுக்கிட்டுமாம் முள்ள மொல்ல மொல்ல மொன்
உம் டிபன் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுக்குவலாகா
ஆஹ் டிஃபன் பிரச்சனை இல்லப்பா இட்லி புட்டு வச்சுட்டா சாப்போதும் தோசையும் புட்டு வச்சுட்டா போதும் ஆனா குழம்பு தான் அவ கேட்குற குழம்பு வேணும்பா சட்னி எல்லாம் மேடம் சாப்பிட மாட்டாங்களாம் உருளக்கிழங்கு குருமா வேணும் அ இல்லன்னா தக்காளி செலவு ஆத்தியான ஆட்ன கொழம்பு வேணும்
ம் ம் உம் இ இவுங்க ஆப்போசிட்டுங் சட்னி தான் இவங்க ஃபுல்லா சட்னி தான் சாப்டுவாங்க
ஆஹா இங்க சட்னினா நோ அது தேங்காய் சட்னினா நோ
ஆ அ ஆ இவுங்க தக்காளி சட்னி த அப்பறோ ஆமா
ஆனா இதுங்க பண்ற அட்ராசிட்டில ஐயோ மெனக்கெட்டு செய்யணும்
ஆ ஆம்
கெட்டு செய்யணும்
ஆமா பொடி போட்டு சாப்டுக்குவாங்க அந்த இவுங்க கொஞ்சம் நம்ம வீட்லயே கூட அரச்சு வச்சுக்கலாம் பொடிய பொடிய அரச்சிருவேன் அ அதனால அந்த பொடிய போட்டு குடுத்துட்டா சாப்ட்டுக்குவாங்க பனியாரொ ஊத்துவேன் அதனால அந்த மாரி டிஃபன் ஐட்டம்னா சாப்ட்டுக்குவாங்க சாப்பாடுனாதா எறங்காது இவுங்களுக்குமே
சாப்பாட்டுட்டுதா அது எதுன்னு பிரச்சனயா இருக்கும் உம் சேரிடா செரி நனும் போய் கொஞ்சம் ஒர்க் இருக்கு பாத்துட்டு
ம் சரி ஆ சேரிங்க்கா பாருங்க உம் சேர்க்கா பாய் உம் உம்